அதல்லா வித்துரு வித்துட்டு நகை வாங்கி அது கூடயே சேத்து ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங்க
ம் என்ன பண்ற
நா எதும் பண்ணலே எல்லாரு ஸ்கூல் தா பாத்துட் இருந்தோ
ஃபோனா ஃபோன்லயே முழுகிடுங்க எப்டி ஏதுன்னு எனக் தெரியாதுடி வந்தாதான எ அரும ஒனக்கு நீ எப்போ வந்து என்ன
ஒங்க பட்டணத்துல பக்கத்துல பேசுறது கேக்குது
ஆ இப்ப கேக்குதா
ஆ சொல்லுங்க
ம்
ஒங்களுக்கு எதனா ஆபி எதனா இருக்கா
ஆ இருக்கு கிரிக்கெட் பாக்குறத்தா என்னோட ஹாபி
ப்பா ஒங்களுக்கு ஆ ஆடத் தெரியுமா ஒங்களுக்கு
ஏதோ அறகுறையா ஆடுவே
போ
இதுவரைக்கு ஆடுனது இல்ல பாக்குறதோட சரி
ஓகே ஓகே பாத்தா புரியுமா எனக்குல்லா புரியவே புரியாது
எனக்கு ஒரு அம்பது பர்சன்ட்டு புரியாது அம்பது பர்சன்ட்டுதா புரியு
ஓகே
ம் ம் நீங்க அந்த மாரி எதனா பாப்பீங்ளா
நா இப்டிலா பாக்கமாட்டே மூவி தவர வேற எது கேக்குதா இப்ப
ஆ ‌ஆ
ஆ அப்டி எதுவு பாக்க மாட்டேங்க
ம் ம் ஏன் அதுல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டு கெடையாதா
ஆமா கிரிக்கெட் பத்தி தெரியாது எனக்கு
இதுக்கு முன்னாடி பாக்சிங் பாத்துருக்க வி ட் அப்டி ஒண்ணு ஒண்ணு டப ள் யூ டப ள் யூவா அந்த ஒண்ணு டபி ள்யூ டபி ள்யூ இருக்கு அது எப்போ சின்ன வயசுல பாத்ததுங்க
சின்ன வயசுல பாத்தது இப்ப சொல்றீங்க
ஆமா அது நல்லாருக்கு அடிக்கிறது
ம் அப்புறோ
அப்புறோ நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்டே ம்
ம்
ம் மியூசிக் கேக்க உங்களுக்கு ரொம்ப புடிக்குமா
ஆ புடிக்கும் ஆ அது எப்போ கேப்பன்னா இந்த வீட்டு வேல எதன்னா இந்த வீட்டு வேல ‌எதன்னா செய்யு போது கேப்ப சும்மால்லா கேக்கமாட்ட
ம் எந்த டைப் எந்த மாதிரி டைப்பா பாப்பீங்க மெலடியா இல்லன்னா ராக்கா இல்ல பாப் பா
நா லவ் சாங்கு தாங்க கேப்ப அது சும்மா வச்சுவிடுவ அது அப்டியே வரு
ம் என்ன வேல பண்ணு போது கேப் பீங்க
நா சாமான் கழுவு போது துணி தொவைக்குபோது வீட்டு பெருக்கு போது அந்தமாரி‌‌ கேப்ப
ம் நானு அந்த மாரிதா ஆனா வந்து நா வந்து மோஸ்ட்டா யூட்யூப் எதனா வீடியோஸ் ஆ உங்களுக்கு தெரியுமா நா வீட்ல இருக்கிற எல்லா வேலையு நாதா பாப்ப
ஏங்க இப்டி பொய் சொல்றீங்க
எல்லா வேலையு சமக்கிறதுல இருந்து தொடக்கிறதுலருந்து பெரு க்கறுதுல ருந்து கூட்டுறதுல இருந்து கழுவுறது
நீங்க சமச்சுன்னா சாப்புடுறாங்களா அதிசயமா இருக்கே
உம் நா வந்து மனிதன்ங்க விலங்கு இல்லைங்க
நா மனிதன்தா சொன்னே வேற ஒன்னு சொல்லலையே உம் சொல்லுங்க
பிறகு உங்களுக்கு வேற என்னென்ன வாழ்க்க போற போக்குல போயிந்தா இருக்கு நாமதா அத புடிச்சிட்டு போய்ட்டு இருக்கோ
தெரியாம கேட்டேங்க விடுங்க
உம் உங் உங்களுக்கு மோசமா போதுனு கேள்விப்பட்ட
ஆமாங்க
புரியல
ரொம்பவே மோசமாதா போது
ரொம்பவேவா சரி வாழ்க்கைன்றது
அய்யோ தெரியாம சொல்ட்ட அட்விஸ்
எதிர்பாராதது நடக்கறதுதா வாழ்க்க எதிர்பாத்தது நடந்தா அது வாழ் க்க இல்ல அதனால எல்லாத்தையு சகிச்சிட்டுதா போகனு
நீங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்தம் பாத்திங்ளா
வாழ்க்கை வந் து பழைய செருப்படிக்கு குடுக்கு அது ஏ குடுக்குதுனா நம்ம உருப் கேக்குதா
கேக்கல வாய்ஸ் பிரேக் ஆகுது அ கேக்குது கேக்குது சொல்லுங்க
அ வாழ்க்கை எதுக்கு நம்மளுக்கு சொல்லிந்தா இருக்கே நீங்க கேளுங்க வாழ்க்கை எதுக்கு நமக்கு செருப்படி கொடுக்குது அப்டின்னா நம்ம உருப்படி ஆகணுன்தா அது செருப் படி கொடுக்குது அதனால
கொஞ்சமா குடுத்தா பரவால்ல குடுத்துனே இருக்குது
அப்டி என்ன உங்ளுக்கு குடுக்குதுன் நா கேக்குறே தெரிஞ்சிக்லாமா
வேல்யே கெடக் மாட்து எனக்கு அதாங் இப்ப பிரச்சன பெரிய பிரச்சனயே அதா
வேல கடைகல்நவாஸ் ஜால்யா இருக்லா வீட்ல ம் அரும தெர்ல உங்ளுக்கு வேலக் போனா தெரியு உங்ளுக்கு அரும
நம்ம போணு
கெடக்கு மனசு தளற விடக் கூடாது ஆமா வாழைப்பழம் சாப்
எப்ப பாத்தாலு சாப்டுட்டே இருந்த
நீங்க தா எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் தா வாங்கிதறிங்களா தின்றது வாழப்பழ
பொய் கூட சொல்லிட்டு போட்டத்தா
எல்லாரு உங்ள மேரி இருப்பாங்கன் தய்வு செஞ்சு நனக்காதீங்க எதோ ஒன்னு சாப்புட்ற மாரி போட்டோ எத்த அனுப்புனீங்களோ என்னது அது சாப்புட்றது
அது வந்து முட்ட பரோட்டா செம்மையாருந்தது
முட்டைக்குள்ள அரிசி சோற்ருந்துது
சோறு எங்க இருக்குது
ஆமா
சோறுலா இல்ல அதுக்கு
ஆடு மாடு மாரி கெடைச்சது எல்லாமே சாப்பிடுறீங்ளே
அப்டிலா இல்ல கேளுங்க அது வந்து முட்ட பரோட்டா பரோட்டா பரோட்டா இருக்கு நா பாதில அனுப்புன பாதிலா எனக்குல செம்மயான ந எதிரு ஒரு பால் போட்டணு ஒன்னு இருக்கு அவங்க வாங்கின அவங்க செம்மையா இருக்கு நூத்து தொண்நூற்பா அது
ஒன்னே ஒன்னா
ஆமா அதா கேளுங்க பரோட்டா பரோட்டா இருக்குமா பரோட்டாக்கு மேல உள்ள வந்து
ஒண்ணே ஒண்ணே நூத்தி தொண்ணூறுபாவா
ஆமா கொஞ்ச பெருசாவே இருக்கு அந்த பரோட்டா அந்த பரோட்டா அந்த பரோட்டா உள்ள வந்துட்டு முட் முட்ட இருக்கு அதுக்கப் ஆமா உள்ள உள்ள வந்துட்டு முட்டை இருக்கு அந்த மு ட்டைக்குள்ள வந்துட்டு ஆம்லேட் மாரி இருக்கு முட்டை அந்த முட்டைக்குள்ள வந்துட்டு சிக்கன் தொ அப்பறமா வந்துட்டு உன்னொரு சிக்கன் சிக்கன் கிரேவி கொடுப்பாங்க தொக்கு வேற தருவாங்க அப்பறமா தனியா கொழம்பு மாரி தருவாங்க அத ஊத்தி சாப்பிட்டா சாருபோட்டு
பாருக்கா அங்கயா
ஆம்மா
சூப்பிருக்குமே
ஆம்மா செம்மையா இருந்த நான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டோம
ரொம்ப பெரிய ஓட்டல் இல்ல அது எல்லாமே வந்து ரேட்டு கொஞ்ச எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு
ஆ ஆமாம்மா
நார்மல் பீப்பிள் சாப்பிடுற மாரி இருக்காது
அந்த அளவுக்குல்லா இல்ல அப்படிலாம் இல்லங்க உங்க உங்க அளவுக்குல்லா ந ஒண்ணு
ஸ்கூல் ஃப்ரெண்டு அய்யய்யய்யோயோயோ
தலையில எதன விழுந்துச்சா
தலையில தான் உழபோது இப்போம் சேரி நீங்க இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணப் போற நீங்க பிரிப்பர் ஆனீங்களா அப்டியே போய் மாடு
அது அவ்ளேவா இல்லங்க வந்துட்டு இல்ல அவ்ளவா எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு என் ஃப்ரெண்டு் சொன்னாங்க
அத கேட்க மாட்டாங்க நீங்க எப்டி சொல்றீங்க கேட்டாங்களா என்ன பேசிக்கா என்ன தெரியும்
பேசிக்கா என்ன பத்தி செல்போன் நோ சொல்லு
உம்
அப்பறமா அந்த வேலைய பத்தி கேப்பேன் டைமிங் கேப்பேன் சேல்ரி எவ்ளோ கேப்பேன் எந்த மாரி ஒர்க் இப்பல்லாம் இருக்கும் சொல்லிட்டு கேப்பேன்
ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு அப்படின்னு கேளு
ஆஹ் ஓ
என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்டின்னு கேளு கேளுங்க
ஓகேங்க
சொல்லுவாங்க தெளிவா டைமிங் டைமிங் என்னனு கேட்டீங்களா உங்க ஃப்ரெண்டு கிட்ட
ஆஹ் கேட்டே நைன் ஹார்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணனுமா நம்ம நம்ம இஷ்டமா அவங்க வந்துட்டு எயிட் டூ போர் வெரிக் ஆமா
எய்ட்டு நைனு டென்னு ல் லெவன் டுவெல் ஒன் டூ த்ரீ போர் எய்ட்ஆர் தான் வருது
நீயி எய்ட்டு நைனு டென்னு லெவனு டுவெல்லு ஒன்ற நைன்தா வருது நல்லா பாருங்க
எயிட்ட இன்குளுட் பண்ணக்க கூடாது நைன் அ தான் இன்குளுட் பண்ணனு
அப்டியா
ஆமா
அய்யய்யோ
செட் ஆகாது நைன் தான் செட் ஆகு நைன் நைன் தேர்ட்டி அந்த மாரி தான் நைன் தேர்டிக்கு போயிட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்பிடுங்க இல்லா காலேஜ் டைமிங் மாதிரி நைனுக்கு போயிட்டு சிக்ஸ்துக்கு கிளம்பிடுங்க
சரி சரி அப்பதான் போக போறேன்
சரி இரு நான் அப்புற பண்ற
உம்